ம்
ஹலோ தோழி எப்டி இருக்கீங்க
ஹலோ
ஹலோ
தோழி கேக்குதுங்ளா
ம் கேக்குதுங் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே தோழி சாப்
ம் சாப்ட்ட தோழி நீங்க
ம் சாப்ட்டாச்சு தோழி மதிய என்ன சமையல்
ஆ மதிய கீர கடஞ்சிட்டு கொத்தவரங்கா கோவக்கா கோவக்கா பொறியல் பண்ணோ நீங்க
நாங்க மதியோ எறா வாங்கி வச்சிருக்கோ தோழி
ஓ ஓகே ஓகே தோழி
ஆமா தோழி
ம் எறா கொழம்பா தொக்கா
கொழம்பு தோழி அதா நா தொக்கா வச்சிருப்போ ரெண்டு பேர் தா இருக்கோ வீட்ல
ஆ ஆ
அனால்ல தொக்கா வச்சுக்கணு லைட்டா எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து மட்டு செஞ்சு தொக்கா வச்சுக்கணு
சரி சரி தோழி கிலோ கணக்குல வாங்குவீங்களா இல்ல கூர் மாரியா தோழி
இல்ல தோழி கிலோ கணகுதா தோழி ஒரு கிலோ ஐநூறு ரூபா அப்டிதா
அப்டியா அவ்ளோ விக்குமா ஒரு கிலோ
ஆமா தோழி
ஆ ஒரு கிலோ வாங்குனா எத்தன பேர் சாப்பலா
பாக்குறதுக்கு நெறைய இருக்கு தோழி ஏன்னா அந்த மேல அந்த தோல் எல்லா இருக்குல அதனால ஆமா உருவிச்சிட்டா கொஞ்ச தா வரு அதனால தொக்குதா எப்பவுமே நாங்க அவ்வளவு தோ வாங்கிவோ
அ அதுக்கு பதில் முள்ளங்கி போட்டு கொழம்பு வச்சீங்கன்னா இன்னு நல்லா இருக்கு
ஓ அது நெறைய வாங்குனா பரவால தோழி இப்ப ஒரு கிலோ தான வாங்கிக்கிறோ
ஆ
அதுவே லைட்டா ரவ்வோன்டுதா தருவாங்க கொஞ்சதா
எங்களுக்குலா நூறுபா எறநூறுூபாய்க்கு வாங்குனாலே மூணு பேர் நாலு பேர் தாராளமா சாப்புல்லா
ஓ
ம் கூர்தா
இங்க இருந்து வந் வெளிய இருந்து வந்து விக்கிறாங்கள தோழி
ஆ
அவுங்க எப்பயு எப்பயாச்சு ஒரு வாட்டி தா வந்து விப்பாங்க அதுவே அவ்ளோ ரேட்டு போகு
ஆ
டெய்லி
வெல அதிக தா
ஆமா டெய்லி விக்கிற மாரி இருந்தா பரவால்ல நம்ம எரநூறு நூறுவாங்களா எப்பயாச்சு ஒரு வாட்டிதா வருவாங்க அதுனால ஒரு கிலோ அப்டி குடுத்துட்டு போவாங்க ஐநூறுபா நானூறுபா ஆமா தோழி ஆமா தோழி
ம் அதுல இருக்க நரம்பெல்லா எடுப்பீங்களா
ஆ எடுத்துருவே தோழி
ஆ சரி சரி நல்லா கிளீன் பண்ணி சமைங்க ஆ அது மண்ணூ ஒருமாரி நற நறன்னு இருக்கு செஞ்சு சாப்டா மாரி இருக்காது நல்லா கிளீன் பண்ணி சாப்டாதா ஒடம்புக்கு நல்லது
ஆமா அதுனால நா எடுத்துருவே தோழி
ஆ
ஆனா வீட்ல பெரியவுங்க ஆசுன்னா அது எடுக்க மாட்டாங்க ஏனா அது எப்டி சொல்றது அவுங்க அது அது அப்டியே இருக்குது அத எடுக் எடுக்க கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க அதுனால நானே அரச்சிடுவ தோழி யாரான்டயும் குடுக்க மாட்ட
ஆ அதுனா ஈஸி தா யாரா ஒண்ணும் பிரச்சன இல்ல கட கடன்னு கிளீன் பண்ணிலாம்
இதுவே நண்டா இருந்தா பரவால்ல புட முடியாது அந்த ஓடுல்லாம் அதனால பெரிம்மாட்ட குடுத்தா அவுங்க எப்டி சொல்றது அவுங்க எப்பயுமே அப்பத்தி கிளீன் பண்ண மாரி தா கிளீன் பண்ணுவாங்க அப்பத்து அவுங்க செஞ்சு சாப்புட்றது இப்ப நம்ம இத எடுக் கனுன்னு சொன்னா அவுங்க என்னா சொல்லுவாங்க நாங்க செஞ்சு சாப்பிடாதத்தா நீங்க சாப்புட்றீங்க அப்புடின்னு கேப்பாங்க அதுனால நம்மளே கிளீன் பண்றதா இருக்குது போய் கிளீன் பண்ண மாட்றாங்க அதுனால சொல்டு நம்ளே கிளீன் பண்ணி நம்ளே செய்யணும் அவுங்க அப்பத்தி இதுவும் நானாவும் போடுவாங்க எல்லாமே செய்வாங்க
ஆ
இப்ப நம்மளுக்கு அதெல்லாம் எந்த காய பாத்தாலு தா புடிக்க மாட்டேங்குதே
ம்
அதனால எந்த காயும் போடுதுல அப்டியே சேத்து தொக்குமாதி
ம்
ஆமா தோழி நீங்க எப்டி
நா வந்து இப்ப இன்னைக்கி எறா வாங்கியிருக்க ஃபர்ஸ்ட் வாட்டி வார த்துல ரெண்டு நாள் எறா வாங்குனன்னா ஒரு நாள் தொக்கு வச்சுருவ சாம்பாரு ரசம் அந்த மாரி ஏதாவது வச்சுட்டு தொக்கு வச்சிடுவ இன்னொரு நாள் வாங் குன கம்மியா இருக்கு அப்டின்னா முள்ளங்கி போட்டு கொழம்பு வச்சிடுவ
ம் ம்
சேரி சேரி ஆ அந்த மாரி பண்ணிடுவ ஆனா முள்ளங்கி போட்டு கொழம்பு வச்சிங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் எறா செம்ம டேஸ்ட் குடுக்கும் நீங்க ஒரு நாள் செஞ்சு பாருங்க
வச்சிருக்காங்க வீட்டுல ஆனா நானு எறா இப்ப சாப்பிட்றது இல்ல தோழி ஏன்னா வெயில் டைமு சூடா ஆயிறதுனால நா எறா சாப்புட்றதுல
அதுக்குதா கூட முள்ளங்கி போட்றது முள்ளங்கி கோல்டுல அதனால அது போட்டு செஞ்சா டேஸ்ட்டும் நல்லா குடுக்கும் கொழம்பும் நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும்
ஓகே ஓகே அப்ப முள்ளங்கி போ முள்ளங்கி குளிர்ச்சியா தோழி
ஆமா தோழி அது கோல்டு தானே
ஓகே ஓகே ஏன்னா இப்போ அத சூடுனால நா சாப்புடுறது இல்ல தா அவுங்க முள்ளங்கி முள்ளிங்களா சூடு நினைச்சு நா சாப்புடுறது இல்ல
ஆஹா இல்ல முள்ளங்கி கோல்டு அதனாலதா முள்ளங்கி போடுவாங்க பெங்களூர் கத்திரக்கா போடுவாங்க நூக்கல் போடுவாங்க எறால அதெல்லாம் போட்டு தொக்கு இப்ப நம்ம தொக்கு போடுற தொக்கு வைக்கிறோனா அதுல நூக்கல் கூட போட்டு வைக்கலாம் அதெல்லாம் கோல்டு தா ஆ
இப்ப எப்படி ஏறா மட்டும் சாப்புடுவோம் நம்ம அப்ப நம்மக்கு சூட ஆகாது ஓகே ஓகே
உம் அதோட நல்லா தொக்கு பண்ணிரோல காய் இருக்குறதே தெரியாது
ஆமா ஆமா ஏன்னா அது அப்படியே உடைஞ்சிருந்தான நூக்கல்
ஆமா உடஞ்சிடும் நல்லா கூளாயிடும் வெங்காய தக்காளி எப்படி வதங்குது அந்த மாரி வதங்கிடும் ஆ சேப்ப கிழங்கு கூட போட்டு செய்வாங்க இங்கல்லா சேப்ப கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு அத நல்லா தொக்கு பண்ணிட்டு அதுல எறாபோ ஏனா எறா சூடுன்றதுனால முள்ளங்கி நூக்கல் சௌச்சவு பெங்களூர் கத்திரிக்கா சேப்பங்கிழங்கு இதெல்லா போட்டு தொக்கு குடுப்பாங்க ஏ ஃப்ரெண்டு வீட்ல செய்வாங்க ஆ தனித்தனியா போடுவாங்க எல்லாமே போட மாட்டாங்க ஒரு நாள் முள்ளங்கிகி ஒரு நாள் நூக்களு அந்த மாரி ஏ பிரெண்டு் வீட்ல சேப்ப கிழங்கு போட்டுதா எறா தொக்கு பண்ணுவாங்க ஏனா அது சூடு அப்டின்னு
ஓகே சேப்பங்கெழங்குனா சின்ன சின்னதா இருக்குமே அதுவா
ஆமா தோழி கார குழம்பு
ஆமா ஆமா அது எப்டி போடுவாங்க அது ஒரு மாரி இருக்காது வழழனு இருக்கு
அதுதா தோழி வேக வச்சு தோல் நீக்கிட்டோனா தொக்கு பண்ணா கொழ கொழன்னுருக்கு இருக்குல அது தொக்கு பண்ணும்போது ஒன்னு தெரியாது பலா கொட்ட கூட போட்டு தொக்கு வைப்பாங்க
ஆனா நெறைய பேர் எல்லா முருங்க்காலா போடுறாங்க
ஆ முருங்கா போடுவாங்க கத்திரிக்கா போட்டு செய்வாங்க குடமொளகாய் போட்டு செய்வாங்க தோழி எறா கூட கொட மிளகா போட்டு செஞ்சா அது ஒரு டேஸ்ட்டாருக்கு ஆ
நாங்க மேக்சிமம் முருங்காய் முள்ளங்கி தா போட்ருக்காங்க மாமியார் போட்ருக்காங்க
ஆ முருங்கா போட்டா கொழம்புதா வைக்க முடியு முருங்க்கா உருளக்கெழங்கு கத் திரிக்காய் எறா இதெல்லா போட்டு கொழம்பு வைப்பாங்க ஆ நீங்க ஒரு வாட்டி முள்ளங்கி போட்டு கொழம்பு வெச்சு பாய் பாருங்க சூப்பராருக்கு அத விட நூக்கல் போட்டு செஞ்சு பாருங்க இன்னு டேஸ்ட்டாருக்கு
ஓகே நாங்க அதிகமா உருளக்கெழங்கு போட்டுதா வைப்பமே ஏனா உருளக்கெழங்கு போட்டு வச்சாக்கா நல்லா இருக்குமா அதனால நாங்க உருளைக்கிழங்கு
அ அது ஃபியூச்சர்ல கை கால் வலிக்கு அப்டி இப்டின்னு சொல்லுவாங்க அதிகமா சாப்ட்டா புடிக்கு அப்டினுவாங்க
ஆ
அதனால எங்க வீட்ல உருளக்கெழங்கே செய்ய மாட்டோ பாப்பாக்கு செய்யறதோட சரி அவருக்கு எப்பவாது இப்ப கீர கடஞ்சிருக்கனா இப்ப மதியோ உருளக்கெழங்கு பொடி மாஸ் பண்ணிக்கொடுத்தா சாப்டுவா இல்ல முட்ட வர்த்து குடுத்து முட்ட வ ஆஹ உருளக்கெழங்கு பொடி மாசு
அது எப்டி செய்வீங்க
பொடிசா கட் பண்ணி பொறியல் பண்ணி குடுக்னோ
ஓகே ஓகே
அ முட்ட பொடி மாஸ்லா பண்ணா சாப்ட மாட்டாரு முட்ட அவிச்சு வறுத்து குடுத்தா சாப்டுவாரு அவி
இப்போ மேக்சிமம் பாப்பாக்கல்லா அவுச்சி தான குடுக்னோ இந்த எண்ணெய்ல போட்டு
அப்டில்லா குடுக்க கூடாது அவிச்சி குடுத்துட்டா அவுங்க சாப்ட்ற போறாங்க அ அ நம்மளே கெடுதல உ உற்பத்தி பண்ண கூடாது
ஆமா ஏனா நம்மளே எண்ணெய்ல பொறிச்சு ஆம்ளேட்டே எண்ணெய்ல தா போடுறோ போ
ஒர் நாள் எண்ணெய்ல வருத்து குடுத்துன்னு வச்சுக்கோங்ளே அது உப்புக்காரத்தோட நல்லா டேஸ்டா இருக்கோ மறுநாள் இன்னா பண்னோ அவு வச்சு குடுத்தா சாப்டாது அ பழகிடு அது மறுநாளு அதே மாரி கேக்கு
இப்ப இதுவே நம்ம அவுச்ச முட்ட குடுத்தம்சோம்னா ஸ்கூல் போற வரையுமே அவுச்ச முட்டயே எடுத்துனு போவாங்க
அ அ அப்டியே சொன்ன ஏ பையல்லா அவிக்கும் போதே கேட்டுருவா அத அவிக்க விட மாட்டா பத்து தடவ கேப்பா ஸ்டவ் ஆஃப் பண்ணி உட்டு வந்துருவா என்னன்ன வேல பண்ணுவான்றீங்க ஐயய்யோ அது அவுச்சு குடுக்குற வரைக்கோ அவருக்கு தூக்கோ வராது
அ ஓகே ஓகே
ஒடனே அவுச்சி
ம் ம் நாங் கூட இப்போது வரையு அவுச்ச முட்ட தா சாப்ட்டுன்னு இருக்க காலையில ஆனா
ம் ம்
ஏன்னா அம்மா வீட்ல டெய்லியு நாங்க அவுச்ச முட்ட தா சாப்டுவோ அம்மா எங்களுக்கு க காலேஜ் போகும்போது ஸ்கூல் போகும்போதுல்லா டிஃபன் தா கட்டி குடுப்பாங்க
ஆ
அதனால நாங்க டிஃபன்ல அவுச்ச முட்ட மட்டு தா எத்துன்னு போவோமே
எங்க அம்மா வீட்ல இருந்த வரைக்கோ நாங்க நாட்டுக்கோழி முட்ட அவுச்சி சாப்டுவோ அங்க வீட்ல கோழி இருந்துச்சு டெய்லி நாட்டுக்கோழி சாப்டுவோ
நாங்க நாட்டு கோழி
இப்பல்லா எங்க பசங்களுக்கே கெடைக்க மாட்டேங்குது கொழந்தைங்களுக்கே கடையில தா வாங்க வேண்டியதா இருக்கு
கடையில தா நாங்ளே வாங்கி சாப்டுவோ
அதுவே ஒரு நாட்டுக்கோழி முட்ட பதினஞ்சி ரூபா பதினெட்டு ரூபான்றாங்க
நாங்க நார்மலாவே முட்ட தா சாப்புறோ நார்மல் முட்டயே
அ உங்க ஊர்ல நாட்டுக்கோழி முட்டல்லா கெடைக்குமா
கடிக்கோ ஆனா இப்போ யாருமே இதுவு பண்ணல அந்த பராமரிக்கல
கோழி வச்சில்ல யாரோ வளக்கல
ஆமா அதனால ஃபர்ஸ்ட் எல்லா விப்பாங்க நாட்டுக்கோழி வா த்து முட்ட
ம் அதுவு அந்த வாத்து முட்டய இது கோழியில ரெண்டு மூணு கருவுலா இருக்கோ
ஓ
நா மார்க்கெட்ல பாத்துருக்க மூணு கருவு இருக்கோ ஒரு முட்ட நல்லா பெருசா இருக்கோ மூணு கரு முட்ட ரெண்டு கரு முட்டன்ல்லா சொல்லுவாங்க
அதுல்லா நல்லது இல்ல தான
ஆஹா அதெல்லா நல்லது அதெல்லா கலப்படோ தான
ம்
மார்க்கெட்லே இருக்கோ அந்த மாரரி விப்பாங்க அங்க போனாதான் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும் அதுவும் பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபாயனுவாங்க இப்ப இருபது ரூபா கூட வந்துட்டு இருக்கும் போல இருக்கு
ஆமா இப்ப ஒரு முட்டை ஏழு ரூபாய் ஆயிடுச்சு
ஆ அதனால அந்த மாதிரி வேலையா விக்கறாங்க
எல்லாமே ரேட்டா ஆக்கிடுறாங்களா
விலைவாசி ஏற்ற வந்துடுச்சு ஆனா நமக்கு அதுக்கான வருமானம் இருந்தா நல்லா இருக்கும் அதுக்கான வருமானம் இல்லையே
ம் இல்ல சண்ட
அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் எப்டி சொல்றது இருக்க நம்ம இப்ப எப்டி அப்பெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க கலி கேப்பன் கூூழ் கிழங்கு இந்த மாரிலாம் சாப்டுவாங்க பாத்து பாத்து கால்ல டிஃபனே கிழங்குதான் சாப்டுவாங்க இப்பல்லாம் எங்க கெழங்கு பாத்தாலே ஓடுதுங்க சாப்டுதுங்களா ஓகே தோழி நன்றி தோழி ஆ